தோழி அ நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கிங்ளா
நல்லாருக்கோ தோழி வீட்ல எல்லாரு எப்டி தோழி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க தோழி, அங்க எப்டி இருக்காங்க தோழி
ஆ இங்க எல்லாரு நல்லா இருக்கோ தோழி
ம் சொல்லுங்க தோழி
ம் என்ன தோழி சமையல் என்ன தோழி காலைல சாப்ட்டீங்ளா ஆ இப்பதா தோழி உப்புமாதா செஞ்சு சாப்ட்டோ காலையிலேயே
காலையிலயே ஏ தோழி உப்புமாலா செய் றீங்க
இட்லிக்கு அரைக்கல தோழி இன்னைக்கி ஊருக்கு போயிட்டோ தோழி எங்க அம்மா அப்பா பாத்துட்டு வரலானு சொல்ட்டு ஊருக்கு போயிட்டோ தோழி அதனால இட்லிக்கு ஊற வைக்கல ஆ இப்ப இனிமேதா ஊற வக்கணு நாளைக்காக இன்னைக்கு
அது அது செரிதா தோழி இல்ல நீங்க வந்து கால்லேயே உப்புமா செய்றதுக்கு இந்த கொண்டக்கல்ல இல்ல கீரை அந்த மாரி ஏதாச்சு செஞ்சு குடுக்கலா இல்ல அது காலை உணவாவு இருக்கு சத்தாவு இருக்குல்ல அதுக்கு சொல்லவர
கண்டிப்பா தோழி இப்போ மு ஆல்ரெடி கொண்டக்கல்ல ஊற வெச்சு வெச்சிருக்கே இனிமேதா அத அவிக்கணு அதுக்கப் றோ நேத்து ரெண்டு நாளா நா வேலயே பாக்கல செரி அதனால இன்னைக்கி கொஞ்சோ வேலய பாத்துருவோ அப்டின் ட்டு காலைலயே ரெனு உப்புமா செஞ்சு குடுத்துட்டு அப்டியே இத தூக்கி ஆரம்பிச் ட்ட தோழி அப்றோ உங்க தாதா எப்டி தோழி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க தோழி
ம் என்ன பண்றாங்க தோழி, ஒடம்புலா எப்டி தோழி இருக்கு அவங்களுக்கு
உங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகறமாரி
அப்டிங்ளா தோழி, அது ம் அதுமாரிலா சொல்லாதிங்க தோழி
ஆ சேரி தோழி
ஆ அப்றோ உங்க பாட்டி எப்டி இருக்காங்க?
ஆ அவங்க நல்லா இருக்காங்க தோழி
எங்க போனாங்க உங்க பாட்டி உங்க ஊர்ல ஏதோ ஒரு எறந்து போயிட்டாங்க அப்டின்னு சொன்னாங்கலே தோழி, என்ன தோழி ஆச்சு அவங்களுக்கு
இது நா வந்து அதெல்லா பெருசா கேட்டுக்க மாட்ட அ நமக்குள்ள ஆ நமக்குள்ள பிரச் சின மட்டுந்தா நா பா ப்ப தேவயில்லாத பிரச்சனைலா ஏந் தோழி
இது ஆயரத்தெட்டு பிரஷர் இருக்
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி இருக்கற பிர ச்சனையே சமாளிக்க முடில இதுல ஏ அடுத்தவங்க பிரச்சனை எல்லா போட்டுகிட்டு
ம் ம் ம் தோழி உங்கம்மாக்கு இப்ப வேல ஏதோ ஒரு வேல வேணு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க அத எது சொல்லி குடுத்தங்க அதுலே அப்புற இரவு நேரங்கள்ல வந்துட்டு நீங்க ரொம்ப தொலை தூரத்துல போயி காட்டுக்குள்ள நின்னு நீங்க வேல செய்றிங்க அப்டி எல்லா சொல்றாங்களே தோழி உங்க அம்மா
அப்படியா சொல்றாங்க தெரிலையே தோழி நானு அது வந்துட்டு காடில்ல இங்க வந்து கோயில்ல வந்துட்டு நெறையா மரங்கள்லா இருக்குமா அதுக்குள்ள கொஞ்சமா ஆ போற மாரி மட்டு கொஞ்ச ரோடு போட்ருப்பாங்க அது பாக்குறதுக்கு ஆ
அந்த எடம் வந்து ரொம்ப சேஃபா இருக்காது
ம் கண்டிப்பா ஆமா
ஆ ச ஆட்கள் ஆண்கள் எல்லா அந்த பக்க வருவாங்க அ த தண்ணி எல்லா சாப்டுவங்கன்ற மாரி எதா பேசி சொல்லிருந்தாங்க நீங்க அதெல்லா நீங்க நிறுத்திக்கலால அந்த எடங்களுக்கு எல்லா செல்லாம நிறுத்திக்கலா இல்லையா
ஆ கண்டிப்பா தோழி இது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப காடு அந்த மாதிரிலா இல்ல அம் பக்க இங்க பக்கத்துலயே வீடுதா இருக்கு அதாவுது எப்டின்னா அந்த கோயிலுக்கு உள்ள வர அந்த உள்ள வருவோ இல்லையா நுழைவாயில் இருக்கு இல்லையா அதுங்க அங்கதா அங்கதா நிக்கறாங்க நெறைய பேர் போயிட்டு வந்துட்டுதா இருப்பாங்க ரொம்ப இ காடு இல்ல இருட்டா இருக்கு அந்த மாதிரில்லா ஒன்னு கெடையாது நீங்க வந்து பாத் திங்னா தெரியு தோழி அது அவ்வளவாலா இல்ல
இல்ல அது அப்டிங்கறத விட அந்த சைடுல இருந்து பேசறப்பலா யாராவது ஏதோ சொல்ல போறாங்க
அது கண்டிப்பா அது அது சொல்லுவாங்கதா இல்ல வீட்ல வந்துட்டு எப்டின்னா நம்ம பேசுமாபோது நம்ம பேசுறது வந்து சரியா கேக்காது இல்லையா அதனாலதா கொஞ்சோ அதுக்காகதா பாக்க வேண்டியதா இருக்கு
இல்ல இல்ல அது கரெக்ட்டுதா ஆ இருந்தாலு வந்து ஏனா அந்த பக்கம் வந்து நெறைய பேர் போவாங்க வருவாங்க பாப்பாங்க ஒரு தேவல்லாத ஒரு ப பேச்செல்லா பேசுவாங்க ஆ அதுனால அதுதா பிரச்சனையா ஆமா இனி நிறுத்திக்லா நெனைக்கிற இல்ல அதா உங்கம்மா சொன்னதுக்கு அப்பறந்தா எனக்கு அது தெரிஞ்சுச்சு ஓ அப்டியா அப்டின்ட்டு ஏனா நல்ல நல்ல வங்களையே ஆயரத்தெட்டு குறைகள் சொல்லக்கூடிய காலமா இருக்கு
கண்டிப்பா ம் அதாது இப்போ இதுக்குனு இல்ல தோழி அதாவுது நா வந்துட்டு இப்போ அம் இப்ப நா அந்த அலைபேசி இருக்கு இல்லயா இதுலயே வந்துட்டு நா கொஞ்சோ படிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி அதாது இந்த முன்னாடி நடந்துச்சு இல்ல ஆன்லைன் கிளாஸ்லா அந்த மாதிரி இப்ப போயிட்ருக்கு எப்டிருந்தாலு கண்டிப்பா நா இங்க வ ஆ வரா மாரிதா இருக்கு ஏனா அ அந்த வகுப்பெலா நா கொஞ்சோ கண்டிப்பா நா பாத்துதா ஆகணு அ அது வீட்ல வந்துட்டு எனக்கு அது சரியா வராது ம் ஒரு ஒரு வகுப்பு கூட முழுசா பாக்க முடில
ஆஹ் அப் போ வந்து நீங்க என்ன பண்ணுனா சப்போஸ் யாராவது வராங்க அ நீங்க நிக்ற நேரங்கல்ல யாராவது வராங்க சோ அப்டினாக்கா நீங்க படிச்ச விஷயமா சரி
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி அதுதா உம்
ஏன்னா அத அவங்களுக்கு தெரியப்படுத்தினாதா நீங்க ஒ நீங்க போய் ஆன்லைன் வகுப்புல இருக்குறீங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படி இல்ல ப இந்த பொண்ண பாரு எப்பொ பாத்தாலு போன் பேசிட்டு இருக்கு அப்டின்னு ஒரே வார்த்தையா சொல்ட்டு வருவாங்க அஹ் யா யாருகிட்ட பேசிட் வேணுனு தெரியல எப்ப பாத்தாலு போன் கையுமா தா இருக் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க அதுக்காகவே நா ஒரு சில வேலைகளயு உங்களுக்கு நா சொல்லாமலே இருக் க்றே
ஆமா
ஏன்னா நம்ம வந்து ஊர்வாயில வந்து எவ தடவ அடி பட்டுட்டோம்னா அடுத்து அடுத்து நம்மள பத்திதா பேசுவாங்க நம்ம நம்ம நல்ல விதமா இருந்தாலுமே நம்ம தப்பு பண்ணிட்ருக்கோ அப்படின்ற மாரிதா பேசுவ எனக் அப்பையே தெரியு அப்டின்ருவாங்க ஒரே வார்த்தையாக அதா வந்து கொஞ்சம் நீங்க வந்து யாரு வந்தாங்கன்னா அது மாரி ஆ படிச்சுட்டு இருக்றே எனக்கு அங்க வந்து அஹ் டவர் ஆன்லைன் வகுப்பு எடு றே அப்படின்றத அவங்களுக்கு நீங்க அதாவது அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அப்படின் நா சொல்லல ஆனா உங்களுக் மாரி ஒரு சிலருக்குதா நீங்க செஞ்சிடணு இ ஒன்னு நீங்க போய் இப்ப நிக்கிறீங்க அப்டிங்போது கையில ஒரு புத்தகத்த வச்சுக்கணு ஆஹ் ஆஹ் கையில புத்தகத்த வச்சு டு அ இப்ப வராங்க அப்படிங்கம் போது நீங்க உங்க கிட்ட இங்க பாருங்க நா படி அஹ ஆஹ் அப்போ உங்க பாத்தாலே உங்களுக்கு தெரியு படிச்சுட்டு இருக்காங்க போல அப்படின்னு அப்போ சில பேர் கேப்பாங்க உங்ககிட்ட நீ ஏ இங்க வந்து இப்டி இருக்கிங்க அப்படின்னு செல பேர் கேப்பாங்க அப்பா வந்துட்டு நறைய வகுப்பு போய்கிட்டு இருக்கு வீட்டுல வந்து எனக்கு டவர் இல்ல ஆன்லைன் வகுப்பு போகுது அதனால நா அப்படின்னு சொல்லி நீங்க அத ஓரளவு மேனேஜ் பண்ட்ட தண்ணி குடி
ஆமா ஆமா கண்டிப்பா தோழி ஆமா
ஹ ஏது சொல்லுவாங்க இல்லையா ஊர்வா உழுந்தாக்கா ஏதோ ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லா பாத்துகிட்டு கவனமா இருந்தவங்க
அது ஆமா தோழி அதோட நம்ம வந்துட்டு இப்போ ஆ வேற அடுத்தவங்க சொல்றது கூட நம்ம வந்து ஒரு எப்டி சொல்றதுன்னா ஒரு கண்டுக்காம போயிலான்னு வச்சுக்கோங்க சரி எதாச்சும் சொல்ட்டு போறாங்க அந்த மாதிரி ஆனா வீட்ல உள்ளவங்களே சொல்றப்போ கொஞ்ச அது கொஞ்ச ஒரு எப்டி சொல்றதுன்னா இது இது இது ஏ அப்டி சொல்லணு அந்த மாதிரி இருக்கு
இல்ல இல்ல அப்ப அவுங்க யு உங்க உங்கள பத்தி இரவு நேரங்கள்ல பேசும்போது தவறாக எதுவு சொல்லல அவங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா நீ இருக்கக்கூட எடம் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் இல்ல அந்த பக்கம் வந்து ஆட்கள் வந்துட்டு போவாங்க சோ அந்த எடம் அப்டிங்க போது கொஞ்சம் காடாதா இருக்கு அதனால அந் பார்வையாளர்களுடைய பா வறாங்க அப்டிங்கும்போது அவங்களோட பார்வைகளே அனைவர் பார்வையு ஒரு மாதிரி இருக்காது ஆஹ் அதனால கொஞ் ச வந்து பாத்து பண்ணணு அப்படின்ற மாதிரிதா சொன்னாங்க தவிர மற்றபடி
சேரி தோழி சேரி தோழி உம்
க அத வந்து நீங்க பாத்து கொஞ்ச கவனமா இருங்கன்னு தா நானு சொல்ற
சேரி தோழி சேரி தோழி
நாங்க அதாது நமக்கு நம்ம ந யாரோ ஒருத்த கொஞ்சம் பேசிட்டு இருக்கறது நிச்சயமா நம்ம காதுக்கு வரு யாரு அதுவும் வராம இருக்கவே இருக்காது என் காதுக்கு வந்ததுன்னா திரும்ப போயிட்டு அப்புறம் உங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ போய் திரும்ப சண்ட போடுவாங்க கண்டிப்பா சண்ட போடுவாங்க அவங்க சண்ட போடல அப்டிங்க பொழுது எங்கள்ட்ட சொன்னா நாங்க போய் சண்ட போடுற மாதிரி ஒரு சூழ்நில வந்துரும் அது எதுக்கு தேவ இல்லாதா ஒரு தா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் மாட்டணு அப்டின்றதுதா என்னுடைய கருத்து
ஆமா ஆமா கண்டிப்பா
உம் அப்புறம் தோழி மதியானம் என் அவர் இன்னக்கி
இன்னைக்கு மதியான சமைக்கில தோழி நாங்க கொஞ்சம் வெளில போறதுனால சமைக் கில
என்ன ஊர் தோழி போறீங்க ஒன்னு சொல்லவே இல்லயே தோழி
இல்ல தோழி எங்க அக்கா வீட்டுக்கு போறோ அதனால செரி எதுவும் ஆஹ் வீட்டு தாத்தா மட்டு தா இருக்காங்க அவுங்களுக்கு மட்டு கொஞ்சமா சமச்சு வெச்சுட்டு களம்பலான்ட்ருக்கோ
ஆஹ் அப்டிங்களா யார் யாரு போறீங்க
போறே அண்ண வராங்க ஊர்லேருந்து ஆஹ் அவுங்க ஆஹ் அவுங்க கூட போறே
அண்ண வீட்டுக்கு வரன்னு சொன்னாங்களா
ஆஹ் சொன்னாங்க ஆனா வராங்களான்னு தெரில இப்பே மணி ஆயிட்டு
உம் இல்ல அப்போ அது ஒரு அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு தோழி உ எந்த ஒரு கால் எடு வெச்சாலு பாத்து மா எடுத்து வெக்கணு ஏன்னா உங்க அம்மா வந்து கண்டிப்பா அதனாலதா நேத்து கூட ஒ உங்க சகோதரி வீட்டுக்கு போகும்போளுது நாங்க எங்களை யாரையு நாங்க வாங்க அப்டின்னு எதுவு சொல்லாமா அங்க போனோ
அது வந்து சொல்லி நாங்க வந்துட்டு ஆ ஆ அந்த எங்க அக்கா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இது மாரி ஆஹ் வெள்ளிக்கெழமையு வர சொல்லியிருந்தாங்க மே ஆனா வெள்ளி கெழம என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சோ பேருங்கல்லா வரலயா ரொம் ம்ப ரொம்ப நேரோ ஆயிடுச்சு அதுக்கப்புறோ வீட்டுல வந்து தாத்தா இருக்காங்க அவுங்களுக்கு நா தா சாப்பாடு வேற குடுக்கணுமா சரி அதால ஆஹ் எங்க மணி ஆகிடுன்னு சொல்லிட்டு நா வீட்டுக்கு வந்துட்டே அதுக்கப்புறோ அவங்க கூட அ கால் அ ஃபோ ஆஹ் இரகுல்ல கழப்பு எடுத்துருந்தாங்க சொல்லி என்ன இந் மேரி திட்டிருந்தாங்க செரி வந்துருக்கலால்லா வீட்டுக்கு அந்த மாரி சொல்லியிருந்தாங்க செரி நாளைக்கு வரே அந்த மாரி சொல்லியிருந்தே
இல்ல ஆமா என்ன சகோதரி வந்து சத்த மாட்டாங்க ஆஹ் அது மாரி வந்து உட்டுட்டு வருவீங்க மீண்டு அந்த தலைப்புல பேசுலான்றிங்க
உம்